நாலாயிரமா
கேக்குதுங்களாங்க ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா வணக்கம்
வணக்கம்
சொல்லுங்கம்மா எப்டிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னிக்கு
நல்லா இருக்கரம்மா
நல்லாக்கிறீங்களா ஹலோ கேக்குதுங்களா பேசுறது உங்களுக்கு தெளிவா
ஆ கேக்குது கேக்குது
அம்மா ம்ம் சாப்டிங்களாமா இன்னிக்கு நீங்க சாப்ட்டீங்களா
சாபட்டமா ஆ சாப்டமா
என்ன சாப்ட்டீங்க
ரச சாத
என்ன சாப்பிட்டீங்க ரச சாதமா இன்னிக்கு சண்டே ஆச்சிங்க மட்டன் சிக்கன் எது எடுக் மட்டன் சிக்கன் எது எடுக்கலயா இன்னிக்கு சண்டே ஆ
மதியான எடுத்த மைய சாப்ட்ட இப்ப ரச சாப்ட்ட.
அப்டிங்களா
அலோ கேக்குதுங்களா
உங்களுக்கு எத்தன பசங்கமா உங்க இது கேக்குது உங்களுக்கு எத்தன பசங்க கேக்குது ஆ கேக்குதுங்க
பையோ ஓன்ன
பொண்ணு ஒண்ணு பைய ஒன்னா பொண்ணு என்ன பண்றாங்க பைய என்ன பண்ற ஆ சொல்லுங்க சொல்லுங் கேக்குது டூ டைம்ஸ் சொல்றீங்க ஒன்
ஹலோ
ச சொ சொல்லுங்க
கேக்குதா இல்லயா கம்னது எப்டித ஆ கேக்குது
எனக்கு நல்லா கேக்குதுங்க நீங்க பேசுரதா கேட்க மாட்டறது உங்ளுக்கு போல என் அனுக்கு நல்லா கேக்குது நீங்க பேசுறது
நீ பேஸ்து கேக்குது
ஆ பேசுங்க அப்ப எய
எங்க பைய பண்டாவது பன்னெண்டாது முடி பன்னெண்டாது முஷ்டு காலேஜ் சேத் க்கறோம பையனவ காலேஜ்ஜு
அப்டிங்ளா பொண்ணுங்க பொண்ணு
பொண்ணு வந்து பொண்ணு கல்யாண ஆயிச்சு
ம்
பொண்ணு கலயணாச்சு
கல்யாண ஆயிடுச்சுங்களா பொண்ணுக்கு சரிங்க சரிங்க பசங்க நின்னுக்குறாங்களா அவுங்களுக்கு
அந்த பொண்ணு அங்க போய் பாரு.
நீங்க என்ன நல்லா சமப்பீங்க
நானா
ஆ
நானு ம மட்டன்னு சிக்கன்னு
ம்
ரசோல்லா இருக்கா காரக்கொழம்பு நல்லா வெப்பே‌ கார கொழம்பு
ம் ம்
சேர் ஓ இது இவ் இவ்ளோ வேல செய்வீங்க நீங்க
ஆ செய்வனே
ஓ நீங்க சாப்பாடுல எந்த சாப்பாடு உங் உங்க உங்க ஃபேம்லிக்கு புடிச்சிருக்கு ரொம்ப புடிச்சிருக்குது அம்மா இது ரொம்ப நல்லா செய்வீங்க நீங்க அத செஞ்சி குடுமான்னு சொல்ட்டு எது கேப்பா ஓ பைய உங்களுக்கு ம்
வேறென்னா
ம்
எ எ பைய வந்து கேக்குறாமா இல்லி கேக்குறா தோச கேக்குறா இட்லி தோச
இட்லி தோச விட்ருங்க கொழம்பு சொல்லுங்க
கொழம்பா அவ வந்து பொரிய்லா சாப்புட்றது கெடையாது பொரிய்லு கேப்பா பொரியல் கேப்பா முட்ட பொரிய்லு கேப்பா முட்ட வேஷ் கேப்பா
ம் ம்
காய் அவள சாப்புட்றது கெடையாது முட்ட தா கேப்பா அடிக்கடிக்க
கொழம்பு அவனுக்கு எது இந்த கொழம்பு செஞ்சு செஞ்சி குடும்மான் கேட்கமட்டானா புடிச்சிதுமா இந்த கொழம்பு தா எனக்கு வேணு அப்டின்னு கேக்க கேட்டானா
ஆ ஹ அதெல்லா கேக்கற்து இல்ல நா தா கால்லே வெச்சிருவல்ல கொழம்பு ஆ கால்லே செஞ்சுட்றே
உங்க பொண்ணுக்கு செஞ்சுறீங்க ரைட் ட்டுதா இப்ப எ பசங்கலா வந்து என்ன கேக்கு அம்மா எனக்
கேப்பா செயற்தில்ல முடிஞ்சா சாயாலமா செய்வே நைட்டுக்கா
ஓகே மேடம்
தேங்கா சாத சேர் செய்லா அப்டின் செய்வே ரொட்டி கேப்பா ரொட்டி கேப்பா கொண்டக்கட்ல புட்டு கேப்பா
ம் பூரிதா சாப்டுவானா நெறையா அப்போ
பூரிக்கு பூரி சாப்டுவா ரொட்டி சாப்டுவா
ம் ம்
ஒரு கல்ல புட்டு கேப்பா செஞ்சு கேப்பா தக்காளி சட்னி கேப்பா
ஆ
செஞ்சு குடுப்பே
ம் ம் நாங்க கூட அப்டிதாங்க எங்க பைய எ பசங்கலா கேக்வா எங்களுக்கு செஞ்சுக்குடுக் சொல்றீங்மா எ பசங்களா
அ
நானு செஞ்சு குடுப்பேங் எங்க வீட்டுக்காரு நெறைய கேப்பாருங்க அவரு லிஸ்ட்டு போடுவாரு எங்க வீட்டுக்காரு
ஆஹ
எங்க வீட்டுக்காரு நறைய கேப்பாரு இது பண்ணு ஆமா எல்லாருமே எங்க எங்க வீட்டுக்காரு வந்து தே மண்ட் மார்னிங் என்னா வேணும் லஞ்சுக்கு என்னா நைட் என்னாவுன்னு சொல்ட்டு சொல்ருவாரு அவரு முன்னாடியே எனக்கு
ஹ சென் சாப்பட்றதுல்லா கெத்து வால் வாழ்க்கை இல்லியா
சாப்பாடுதாங்க வாழ்க்க நம்ளுக்கு ஃபுட் இருந்தாதா நம்ம வாழ முடியும் சம்பாரிக்கிதுக்கு அதுக்குதா நல்ல சாப்பாடு நல்ல
நல்லா சாப்ட்டா எப்படி அது அதுக்கு சொத்து இக்கணும் வீடு இக்கணும் ஃபா தங்கத்துக்கு எடம் இருக்கணும் பசங்க வந்தா
தங்குறதுக்கு எடமு சாப்புற்துக்கு சாப்பாடும் போட்டுக்க துணிமணி இருந்தாவே வாழ்க்கை நல்லா இருக்குங்க சொத்துல்லா ன்னாதுக்குங்க அது வந்து என்ன பண்ண போது
மைனு என்னா ஒன்னு தெரியுமா வீடு இக்கணும் வீடு சொந்த வீடு இக்கணும் அ அப்பறமா தா சாப்பா சாப்பட்றது எல்லா கூலு குச்சா கூட உள்ள குச்சுன்னுகிறோ அது கேக்க மாட்டாங்க யாரும்
ஹ
கூலோ கஞ்சியோ குடிச்சின்னுகிறோ உள்ள கேப்பாங்களா வந்து யார்னா குடிக்கிறன்னு ஊடு தானே பாக்
கேக்க மாட்டாங்கதாங்க சொந்த வீடு இருக்கணும்னு அப்பில்லா இல்ல எல்லா நெறைய பேர் வாடக வீட்ல தா இக்குறாங்க இப்போ அன்றாட வாழ்க்கை அன்றாட சாப்பாட்டுக்கே
எப்டியா பட்டவங்களு எடம் வாங்கிட்றாங்க இப்பல்லா
அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்றவங்கோ அந்த அன்னன்னைக்கு சாப்பாடு மட்டு சமைச்சா போதும் சமைச்சி சாப் ட்டு அன்னைக்ட்டே அன்னனைக்கு போயிடுது நமோ நாளைக்கு தூங்கி எழ்றமோ இருக்குறமோ இல்லையோமோ தெரியாதுமா சரிங்ளா சோ அன்னைக்கு வாழ்க்கை நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாதா நம்மளு டேவும் நல்லா இருக்கும் ஐய்யோ நம்ம சாப்பிட்லயே அப்பறோ பண்லையே செத்துட்டபிறகு வேதனை பட முடியாது சோ அனால நானும் சொல்ற உங்களுக்கு
இப்டில்லா பொழச்சா நாட்டுல வாழ முடியாதே சாப்ட்டேன்னு வாழ்ந்தா வாழ்க்க முடியாது
இல்ல வா இல்ல சாப்பாடாவே இருக்க கூடாது ஒரு இருவத்தஞ்சு பர்சன்ட் என்னா பண்ணணும் சேத்து வெக்கணும் புரிதுங்ளா ஐம்ப பர்சன்ட் செலவு பண்லா நூறு பர்சன்ட்டுமே செலவ் பண்ட்டா லைப் இருக்கு பசங்க இருக்கறாங்க அ நம்ளுக் குன்னு ஒருபா எடுத்து வெக்கணும் தா சேவிங்ஸ் இருக்கணும் தா
குடிசையாச்சு நம்ம சொந்த இடம்னு நம்ப இருக்கணு நம்ம வாழ்க்கைன்னு சொந்த எடந்தா அது நல்லது எப்பைமே வரிங்க வருமா இப்ப கோழக்கலையா எம் பொண்ணுக் கல்யாணம் பண்ணோ
ம்
புரியுதா சொல்றது
புரியுதுங்க சொல்றது புரியுதுங்க
பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோ மேரிக்க வருவோ அதுக்கு உங்க பேத்தி பேர எல்லா வருவாங்க சொந்த வீடு இருந்தாத அதுலப் எல்லாக்கு நம்பளுக்கு வாழ்க்கை சாப்பிட்டு இன்னிகல்லா சாப்பட்றோ இது என்ன இப்போது போயிடுது ஊடு என்னைக்குமே நிரந்தரோமில்ல
ஜீடு இருந்துட்டு நீங்க வரு சொல்ட்டு இருக்க முடியுமா நீங்க இல்லாத வீடு எதுக்கு நீங்க நல்லா இருந்தாதா வீடு வந்து வாழ முடியு அனுபவிக்க முடியு நீங்க நல்லா இல்லாத போது வீடு இருந்தா புரோஜினோ அதனால பர்ஸ்ட் உங்கள நீங்க பாத்துக்குங்க அப்புறமேட்டு அத பண்ணலா
ஆ ஆ சாப்டீங்ளா நீங்கோ
அப்புடி நாங்க சாப்டோங்க நாங்க தோச சாப்டோ
ஆ
இன்னைக்கி சண்டேன்றது நாள நா நல்லா கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்தங்க எங்க அம்மா செஞ்சாங்க இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே அங்க பாத்துக்குனாங்க அதனால நா கொஞ்சோ இன்னிக் ரெஸ்ட் எடுத்தங்க
செரிங்மா
சேரிங்க நாாளையில இருந்து ஸ்கூலுக்கு போலா வீட்டுக் வீட்டுக்கார் அ வீட்டுக்கு வர்லா வர்லைங்க அவுங்க வாரத்து ஒரு மொறதா வருவாங்க இந்த வாரோ அவு லீவுன்றனால வர்ல நா அடுத்த வாரோ வருவாங்க அவுங்க
மாமியார் இன்னா பண்றாங்கோ
எங்க மாமியாரு இருக்குறாங்க நல்லா இருக்காங்க அவுங்க ஒடம்பு செர்ல கொஞ்சோ நல்லா இருக்காங்க இருக்காங்க எங் மாமியாரு எனக்கு இந்த பொண்ணு எங்க இருக்கறாங்க ம் ம்
படிக்றாங்ளா
படிக்கிறாங்க அந்த பொண்ணு
பசங்லா சொன்ன பசங்லா சொன்ன பேச்சு கேக்குதுங்ளா
சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க என்னா பண்றது தெர்லங்க அதுக்குதா பெரிய பெரிய ஒரு டாஸ்க்காகுது அது
அ அடோ புடிக்கிர்தில்லையா திரும்பியே
வீட்ல அடம் புடிக் எல்லா இல்லங்க அவுங்க மத்ததெல்லா செய்வாங்கோ அது மட்டு செய்ய மாட்டாங்கோ அடபுடிக்கிற்து அள்றது பேசறது திட்டறது சண்ட போட்றது எல்லாமே பண்றாங்க சொல் பேச்சு மட்டு கேக்கறதுல்லிங்க அது சின்ன பசங்குலாக் கிறே சின்னப்ப சின்ன பசங்களா இருக்கறாங்க அதனால அப்டி இருக்காங்ளா கொஞ்சோ அவுங்களுக்கு ஏஜ் ஆனா வயசுக்லா வந்துட் டனா மாறுவான்றது ஒரு நம்பிக்கை நானு உட்டுட்டுகிறேங்க
இப்ப கிறவோ இதுதா அப்ப இருப்பா இப்ப மாற்னாதா அப்ப மாறுவா
இப்ப நாளா கூட விளையாடிதாங்க மேம் வெளில போய் ஜாலியா விளையாடுவ சுத்துவே வருவே
ஆ
ஒரு அந்த ஏஜிக்கு அப்புறமா நா வீட்டுகுள்ள இருந்துட்டே சோ அந்த மாரி எயா பொண்ணு அந்த ஏஜிக்கு அப்றோ வீட்டுக்குள்ள இருக் பான்ற ஒரு நம்பிக்க எனக்கு
அது வந்து வகறான்றது ஒண்ணு இருக்குது உங்கொப்பா வாகறால நீ அமைதியா இருந்துருப்ப அவுங்க அப்பா வாகறால அவு அம்பு வாங்கறாங்கோ மதிக்க மாட்டாங்கோ
ம் ம் அப்டி சொல்றீங்ளா பாக்கலா பொட்ட பொண்ணு தானேங்க ஒரு ஸ்டேஜ் இல்ல ஒரு ஸ்டேஜில அடங்கிதானே ஆவணு நீங்க சாப்புடுங்க நீங்க மைண்ட் போட்டு கொழப்பிக்காதீங்க
ஆ
பண்ணலாங்க அதுக்கு ஒரு முடிவு இப்ப நானு சொல்லின் தா கிறே அவ்ளுக்கு நா சொல்லின்தா இருக்கிறே ஒரு ஸ்டேஜ் வந்தா அது நன்னு பண்ணிடுவங்க நீங்க சாப்புட்டு‌ ரெஸ்ட் எடுங்கமா எது யோசிக்காதீங்க ஆ செரியா சம்பாதிக்கிறது நம்ம நல்லா இருக்கறதுக்கு தா செரிங்களா அது இப் அது
நல்லா இருக்கணோ எனக்கோ ஆச
ம்
சொந்த வீடு கட்ணோ இருக்கணுமா போணோ வர்ணோ பொண்ணு வூட்டுக்கு போணோனு வேனோனு எனக்கு ஆச
உம்
பேஷன் கால்த்துல
ர இருக்கோ இருக்குது அதுக்கென்ன அவுங்க ஏ கட்டாம ஒதுக்கற வருமானோ உள்ளவங்கதா கட்டுவாங்க நானா மட்டு போதும் ஆனா சம்பாரிப்பு வேணோல்ல அவுங்கிட்ட
ஓ ஒரே எடத்துல ஏந்ததுதுல பொண்ணு குடு குத்தா பொண்ணு போன வாரோதான ஒரு சி ஆக்க இப்ப நீ சொல்றல நீ ச சாப்பிட்டுரு வாழுனோனு எனக்கு அது மாதிரி ஆசை இருக்குல மனசுல்ல
கண்டிப்பா உங்க ஆச நிறைவேருங்க கால எல்லாத்துக்குமே காலோ பதில் சொல்லோ கண்டிப்
இப்ப நீ சொல்ற மாதிரி நா சாப்ட்டு எனக்கு எதா ஆச்சுனு வெச்சுக் சிகோ இப்ப திடீர்னு எதா ஒன்னு ஆச்சுனா என்ன பண்ணுவ நிறைவேறாத போயிடுல ஏ காஸ் வாட்டத அனுபவிக்காது போய்டுதுல ஆ இன்னிக்கோ நாளைக்கோ இல்ல நீயே சொல்றீங்கோ சாப்ட்டு போய்றான்றீங்க ஆ
உண்மைதா அடுத்தவுங்க ஆசையலா நாம காப்பாத்த முடியாதுங்க
ம் ஹு
நீங்க அந்த ஆசலா பட்றீங்க இர்க்கறது நட நடக்கு நடக்கோ செரிங்கமா இன்னிக்கு
ஆமா ரொம்ப ஆச
கதி கடக்கோ கண்டிப்பா நடக்கும் நீங்க அலோ கேக்குதுங்களா கண்டிப்பா நடக்கும் இந்த கால் நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு அடுத்த கால்ல மீட் பண்றேங்க நான்
ஆ செரிங்க